ஹலோ
ஆ
என்ன பண்ற
நா என்ன அக்கா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கே நீங்க
ஓ ஓகே ஓகே ஓகே நானு உன்கிட்ட பேசிட்டுதா இருக்கே ட்ரஸ் சேரி இன்னிக்கி போய் எடுத்துட்டு வந்திருந்தோ ஒரு ரெண்டு ட்ரஸூ
ஆ
பெறகு ஆல்டர் பண்லாமா இல்ல அப்டியே போட்டுக்கலாமா அப்டின்ட்டு
ஓ நீங்க மெஷினெல்லா வெச்சிருக்கீங்ளா
ஆ மிஷின் இருக்கு அந்த கதய ஏன் கேக்கற
ஆ சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஃப்ர்ஸ்ட்டு ஆரம்பிச்
ம் அது எனக் வந்து ஐடியாவே இல்ல நா ஒன்னு தெக்கணு அப்டின்ட்டெல்லா ஆனா பாப்பா பொறந்ததுக்குப்புறோ நெறயா இணையதளத்துல பாத்து பாத்து எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து நாமளே தெச்சு பாப்பாவுக்கு போடணுனு எனக்கு ஒரு ஆச வந்துருச்சு அப்புறோ பாப்பா ஒரு பதினோரு மாசோ இருந்திருப்பா நாங்க அங்க இங்கயு கேட்டு பாத்தோ எல்லாமே நா வந்து இங்கிருந்து ஒரு ஒரு மணி நேரோ ட்ராவல் பண்ணி போயி நா கத்துக்கிட்டு ஒரு ரெண்டு நேரோ கிளாஸ் அப்பிடின்னா ஸிடிச்சிங் கிளாஸ் க த்துட்டு நா ரிட்டர்ன் வர்றப்ப பாத்தீனா ஒரு நாலஞ்சு மண் நேரோ ஆயிடு நான் அந்த டைம்ல பாத்தீன்னா பாப்பாவ வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தே ஆ பதினோரு மாசங்கிறது வந்து அட்டு கொழந்த இல்ல நா வந்துட்டு கொஞ்ச அ கொஞ்ச என்ன சொல்றது ஓவரு டென்ஷனா டென்ஷனுங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்துச்சு என கொழந்த நா ம் தூங்குறது தூங்குறதுமே வந்து ரெகுலரா இருக்காது பாப்பாவெல்லா வெச்சிட்டு இருந்து நைட் டு எந்திரிப்பா அது மாறில்லா இருந்தது அப்புறோ இவரு கிட்ட சொன்ன உனக்கு புடிச்சிருக்குன்னா அத பண்ணு நா சப்போர்ட் பண்றே அப்டின்னு சொன்னாரு அங்க இங்கயு பேய்ட்டு இங்க பக்கத்திலயே வந்து பாத்தீங்கன்னா ஆ ஆ எல்லா அதாவது உமென்ஸ்க்கெல்லா வந்து தனியா இந்த மாரி ஸ்டிச்சிங் கிளாஸ் வந்து ஃப்ரீயா நடத்துனாங்க அதுல போய் நான் ஜாயின் பண்ண நானு ஒரு ஆறு மாசோ இந்த கோர்ஸ் போச்சு ம் ஆறு மாசத்துக்கப் சர்ட்டிபிகேஷனே வாங்கிட்டேன் அவுங்க பேசிக்கே எல்லா சொல்லி குடுத்துட்டாங்க மீதி எல்லாமே நம்ம கத்துக்கிறது வந்து இணையதளத்த பாத்துதா கத்துக்க முடியு அவுங்க பேசிக்கா எல்லா சொல்லிக் குடுத்தாங்க அவ்வளவுதா அப்பனா வந்து கொஞ்சோ வந்து அ ஆ மிஷின் இருந்தா பரவாயில்ல அப்டின்னு சொல்ட்டு ஒரு செக்ஹண்ட் மிஷின் வாங்கினோ ஒரு நாலாயிர த்தி ஐநூறு ரூபாய்க்கு இப்ப நானே எனக்கு நைட்டி தெச்சுப்பே ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அப்புறோ வந்து எதாவது கிழிஞ்சு போச்சுன்னா தெச்சுக்கலா
ஆ
பாப்பாவுக்கு எதாவது மிடி ஏதாவது ஃப்ரீயா இருக்கிறப்ப எதயாவது நோண்டிகிட்டு இருப்பன்னு வெய் பிளவுஸ்லா இங்க வந்து பர்ஃபெக்டா வர்றது கெடையாது எனக்கு ஆனா நாலஞ்சு பிளவுஸ் தெச்சிகிட்டே அதுக்கப்புறோ நா தெக்கறதே கெடையாது ஆ டாப்ஸ் வந்து நானே கிளாத் எடு த்துட்டு வந்தனா டாப்ஸ் நானே தெச்சுக்குவே
டக் புடிச்சுப்பீங்க
டக் புடிச்சுக்குவே நானே தெச்சுக்குவே
ஓ சூப்பர் சூப்பர்க்கா
சுடிதாரு தெப்பே ஆனா ஒரு பொண்ணுக் தச்சு கொடுத்த நல்லாதா இருக் அப்படின்னு சொன்னா பட் என்னமோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது கிடையாது டாப்ஸ் தெச்சுக்குவ பேண்டு தான பேண்டு எனக்கு இன்னமு சாட்டிஸ்ஃபைடாவே இருந்தது கெடையாது அதனால வந்து டாப்ஸ் தச்சக்கர்து உம் சுடிதார் எடுத்து கொடுத்தாங்கனா அதெல டக்குெல்லா புடிச்சு ரெடிமேடா எடுத்தாங்கனா டக்கெல்லா புடி புடிச்சதெல்லா கொடுத்துருவோ நாங்க
ஓ சரி சரிங் கா நல்லா ஒரு டெய்லரு ஏங்கா
ரொம்ப டெய்லர்ல்லா கெடையாது ஏதோ டெய்லர்
எங்க அப்பாவு வந்து இது இந்த இந்த பிசினஸ் தா பண்ணிட்டு இருந்தாரு இந்த டெய்லரிங் சொல்லுவாங்கல்ல தலஹாணி இதெல்லா இது பண்ணிட்டு ஊர் ஊருக்கு வந்து விற்கறது இந்த மாரிதா பாத்துட்டு இருந்தாரு அப்ப எனக்கு அவர் கூட உக்காந்து உக்காந்து மெஷின்ல அடிச்சு அடிச்சு பழகி பழகி நானு பழகிட்ட அப்புறம் வந்துட்டு பவர் மெக்ஷின் ன் இதெல்லா அடிப்ப எங்க வீட்ல பவர் மிஷின் எல்லா இருக்கா அதனால அதுவே நா வந்து திச்ச பழகிட்டேனு வச்சுக்கீங்களே அவர் கூட சேந்து சேந்து எனக்கு பழக்க ஆயிடுச்சு
சூப்பர் சூப்பர் சூப்பர் இப்ப நீ எல்லாமே இப்போ தச்சுப்பியா
எல்லாமே தை கிட்டதட்ட ஒரு வாட்டி நீங்க சொன்ன சுடிதார் வந்து ட்ரை பண்ண சீலைல ட்ரை பண்ண நார்மலா நம்ம போடுவோம்ளக்கா சுடிதார் பேண்ட் டாப் மட்டும் ஆ அதுல மேல டாப் மட்டு கரெக்டா வர்ல பேண்ட் சூப்பரா வந்துச்சு
ஆ
வந்து கோணல் மானல்லா ரொம்ப அசிங்கமா வந்துட்டு கையெல்லா வந்து ரொம்ப அசிங்கமா அளவு தெரியாம ஒரு இது மாரி ஆயிச்சா அது வந்து அப்டி தெக்கறதே விட்டுட்ட அதுக்கப்பறோ வந்து என்னோட டிரெஸு மட்டு கையி இப்போ ஒரு ஒ கடையில ஒரு சில டிரரெஸ் எல்லா எடுத்தோன்னா கை இருக்காதுல்ல
ஆமா ஆமா ஆமா ஆமா
இருக்கும்ல அதெல்லா மட்டு தெச்சுக்கறது அப்றோ வந்துட்டு டிரெஸ்ஸ வந்து டக் புடுச்சுக்கறக்கு மட்டு யூஸ் பண்ணி க்கறது அப்ப மிஷின் சும்மாதா இருக்குது எதுமே பண்றது இல்ல
ஆ ஓகே ஓகே ஓகே நீ அப்டியே தச்சுன்னா அது ஸ்டார்டிங் அப்டித்தா இருக்கு நீ ஃப்ரீயா இருக்கறப்ப அம்மாவோட பழைய சீலைல இருக்கு வச்சுகோவே அதுல ஒரு பத்து மட் ட்ட வந்து நீ தெச்சனா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரு நீ பர்ஃபெக்டா தெக்க ஆரமிச்
கா கட்டிங் போட்டு கொடுக்க யாராச்சு இருந்தா நா பாத்து அப்டியே பழகி
நீ இணையதளத்து நீ இணையதளத்துல பாரு
யூ ட்யூப்லயாங்கா
ஆ அதுல நெறய இருக்கு அதுல நீ பாரு நெறய பேர் ஈஸியா அவங்கவங்க ஸ்டைல சொல்லிரு பாங்க நீ ஒருத்தர பாத்த அப்டின்னா அந்த வீடியோ ஃபுள்ளு பாத்த அத சேவ் பண்ணி வெச்சுக்கிட்டு அவங்க எந்த மாரி பண்றாங்களோ அதே மாரி பண்ணு நம்ளுக் இ ஸியா இருக்கு நீ ஒனக்கு ஆல்ரெடி அந்த மாரி நீ கத்துருக்க அப்டிங்கறப்போ ஒனக்கு ஈஸியா வந்து உனக்கு நீ கத்து குவ
அ ஆ பேண்ட் எல்லா தெக்கறதெல்லா யூ ட்யூப் பாத்த தெச்சா அந்தன்னைக்கு நா எந்த கிளாஸு எதுமே போகல ஒரு வாட்டி எங்கேயு எங்க அம்மாவோட இதுல இந்து சொல்லி் குடுத்தாங்க ஜிம்மிஸ் தெக்கறதெல்லா அப்றோ எனக்கு அது செட் ஆகல அவங்க சொல்லி மாரி இருந்துச்சு எங்க அப்பா சொல்லி தரது வேற மாரி இருந்துச்சா ஆ ரெண்டு வேற மாரி சொல்லித்தர்றங்க எனக்கு ரொம்ப கொழப்புது போங்க அப்டின்னு சொல்லிட்டு அப்றோ நா போகவே அப்டி எல்லாமே எங்க அப்பா ட்ருந்தே நா கத்துக்கிட்டே பாவாட அடிக்கறதுந்து எல்லாமே கூடவே இருந்து தலகானி அடிக்கிறதுலருந்து எல்லாமே கத்துக்கிட்டே என் தம்பி என்ன விட சூப்பரா தெப்பா
ஓ சூப்பர் சூப்பர் இப்ப நீ பீஸ் எடுத்துட்டு வந்தெல்லா வந்து அடிச்சா அதெல்லா கிரப் கம்மியான ரேட் தா கொடுப்பாங்கல்ல
ஆமா அக்கா பீஸ் எடுத்துட்டு வந்து அடிச்சானாலு அது வந்துட்டு போறதுக்கு சு த்து விக்கோணு ஆடர் பிடிக்கணு நெறய வேல இருக்கு அது ரொம்ப ரிஸ்கு அதை போன் நம்பர்லா தொளாவி எடுக்கணு நல்ல காசு தா பட் இருந்தாலு இப்ப வேணா என் தம்பிக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு அவன் அந்த பிசினஸ் பாக்கட்டு கொஞ்ச நாள் கலுச்சு
ஓ ஓகே ஓகே ஓகே ஆனா நீ கத்துக்கோ என் என்ன பொறுத்த வரைக்கு வந்து என்ன தெரியுமா நம்ம சின்ன விஷயமா இருந்தாலு கத்துக்கணு நா என்னய வந்து என்ன தெரியுமா நா வந்து இப்டி துணி தெக்க போனோன்னே ஊருக்குள்ள பேசுனாங்க என்ன பேசுனாங்கனா ஆ வெளிலெல்லா போய் வேல செஞ்சுட்டு வந்துட்டு இப்டி ஏசி ரூமுக்குள்ள இருக்கறவள வந்துட்டு ஏன் இப்டி நீ போய் வந்து துணியல்லா தெக்கற அப்டின்னு கேட்டாங்க நா ஒன்னே ஒண்ணு தான் சொன்னே எனக்கு பிடிச்சிருக்கத நா செய்யற இன்னொன்னு எதா இருந்தாலு கத்துக்கிட்டு நம்மளால முடியுதா முடியலையா நம்ம தெரிஞ்சுக்கணு எதுமே தெரியாம வந்து எல்லா இருக்கக் கூடாது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம் ஒருத்தரு நம் எதுர்பாக்க தேவையில்லல் ல இப்ப கிழிஞ்சதோ இதா இருக்கு தோ நான் வந்து நானே அடிச்சுக்கிறேன்ல்ல நா கடையில கொண்டு போய் குடுத்து அது ஒரு நாலு நாள் ஆகு அஞ்சு நாள் ஆகு இல்ல ஒரு நாள் பத்து நாள் ஆகு அது நா அந்த அளவுக்கு வெயிட் பண்ண தேவ கெடையாது இப்ப நைட்டியா இருந்தாலு எனக்கு புடிச்ச மாரி நா தெச்சுக்கறன்ல
உம் நான் இதுவரை கடைக் போனதே இல்க்கா டக்கு பிடிக்கிறவும் சரி எதுக்கும் சரி கை தைக்குறதுகும் சரி நான் கடைக்கு போனதேக் கிடையாது மிஷின்ல ஊசி உடஞ்சுச்சின்னா கூட போய் கடைல வாங்கிட்டு வந்து டக்கு டக்கு நானே அடிச்சிட்டி போயிருவ எனக்கு பழக்கமா ஆயிச்சு
ஆஹ் அவ்ளோதா அவ்ளோதா அதான் நான் சொல்றேன் நீ நிறைய கத்துக்கோக நீயி உனக்கு என் ன வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கோ அது எல்லாமே கத்துக்கோ நம்மளோட வாழ்க்கையில எப்போவாது ஒரு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அது நம்ளுக் யூஸ்புஃல்லா இருக்கும் இது வந்து நான் உண்மையாலுமே அது வந்து ஹ் அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இல்ல வந்து அப்டியே பாத்த நா வந்து அத கத்துக்டது சோ எல்லாமே நம்ம வந்து எனக்கு தெரியாது நான் கத்துக் மாட் டனு சொல்லவே கூடாது
ஆஹ் என் ஃப்ரெண்டஸ் எல்லா கூட சொன்னாங்க என்ன இந்த மாதிரில்லாம் வந்துட்டு வேலை வெட்டிக்கு போக இவ்வளோ படிச்சுட்டு மிஷின் எல்லாம் போட்டு அடிச்சுட்டுக்கற செய்யற வேல எந்த வேலையுமே எல்லாமே நல்ல வேலை தா போய் சொல்லாம திருடாம இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்
உம் அவ்ளோதா அவ்ளோ ஆஹ் நீ அதுலா அதெல்லா நல்லா கத்துகோ அதெல்லா யாரு என்னமோ சொல்லிட்டு போறாங்க நம்ப வந்து நம்ப எல்லா கத்துக்கிட்டா வந்து இப்ப நம்மளுக்கு கஷ்டம் அப்டிங்கிறப்ப வந்து பக்கத்து வூட்டுக்காரங்க வந்து ஸ்பா அவிய்ங்க என்ன மணியும் பேசிட்டு போறாங்க ஆனா அவிய்ங்க வந்துட்
டு எப்புடியும் ஒரு சுடிதார் தக் கருணாலு எப்புடியும் லைனிங் அதொல்லா எடுத்து தைக்கிறனால ஐன்னுரு நூறுவாய் ஏழுநூறுவாய்க்கு மேல புடுங்கிறுவாங்க அது நம்மளே தெச்சுக்கிட்டா ஆஹ் அமௌன்டும் மிச்சோ வெறும் லைனிங் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் கட்டிங் போட போகிறோம் அவ்ளோ தான் ஈசி யா வேலை முடிஞ்சுது
உம் அவ்ளதா
ஆஹ் அப்படித்தான் ட்ரை பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டுதான் விட்டுட்டு அப்ப சரி இன்னொரு நாள் கழிச்சு பாத்துக்கலாம் திரும்பி வேற யாரு ட்டு போய் கட்டிங் போட்டு வந்துட்டு லைனிங் வச்சு அந்த மாரி ஒரு வாட்டி டே தேச்சு பாக்கலா அப்டிங்ற மாரி ஐடியா பண்ணி வச்சிருக்க
அ ஓகே ஓகே ஓகே நா தா சொல்றனே பண்ணினினா அப்றம் கரெக்ட் ஆயிரு நாம ந ஒரு ரெண்டு மிஞ்சு மிஞ்ச போனா ஒரு ரெண்டு மூணு தப்பு பண்ணுவோமா அதுக் க்கப்ரோ அப்டியே நம்ம எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா அப்றம் அது வாட்டுக்கு வந்துருமுல்ல
ஆ தப்பு பண்ணா தாக்க எந்த விஷயத்துமே கத்து துக்க முடியு ஆ தப்பே பண்ணாம அக்யூர்டா வந்து எதுமே கத்துக்க முடியு சாப்பாடாக்கு போதுமே சூடு வச்சாதா கத்துக்க முடியு அந்த மாரிதா
ம் ஆமா நீ கத்துக்கோ கத்துக்கோ அவிங்க என்னுமோ யாரோ என்னுமோ சொல்ட்டு போறாங்க ஆ நீ அதுவே இன்னு ம் யூடிப பாத்து என்னெல்லா கத்துக்க முடிமோ அது எல்லாமே நீ ஃப்ரீயாருக்க டைம்ல உண்மையாலுமே கத்துக்கோ
எனக்கு ஆனா வந்துட்டு இதெல்லா ஓகேக்கா இதெல்லா நா தைக்குறே ஆனா எனக்கு ஃபுலியன்ட்டா இங்கிலீஷ் பேச துன் ஆச நானு நறைய வாட்டி ட்ரை பண்ணி பாத்துட்டே என்ன என்னுமோ ட்ரை பண்ணி பாத் தே ஆனா அவங்க பேசுற அந்த நார்த் இந்தியன் பேசுற அளவுக்கு நம்ம மால பேச முடில
ம் அப்டிலா ஒன்னு இல்ல நீ அத பேஸ்னனா உனக்கு அது எல்லாமே வந்ரு அதுக்கு நா உனக்கு ஹெல்ப் பண்றே உனக்கு ஹெல்ப் பண்றே ஓகே
அவங்களோட நா அவங்க இது அவங்க இதுக்கு நா ஓரளவுக்குனாச்சு
அதெல்லா அவங்க அதெல்லா ஒன்னு இல்ல நல்ல நல்லா நீ பேசுவ ஓகே அதெல்லா நீ ஃபீல் பண்ணாத ஓகே
நீங்க எனக்கு கத்து குடுங்க இங்கிலீஷ் நா ஒங்ககிட்ட சேந்துக்கிறே நீங்க எனக்கு டீச்சர் ஓகே வா
ஓகே ஓகே ஓகேடா சரி நா பண்லா ம் சரிடா ம் பாய் பாய் ம்